ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுமா சொல்லு எப்டி இருக்கீங்க நல்லா ருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நல்லா ருக்கே
ஆ எப்போ வந்தீங்க ஊர்லந்து போயி ஸ்டேட்டஸ் லா பாத்தே
ஆ அது வந் வந்து ஒரு வாரோ ஆயிட்டு நாங்க பழசாயிட்டோ இப்போ இந்த வெயிலுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயி
சேரி சேரி ஆமா மா என்னதா நம்ம ஆ ஹில் ஸ்டேஷன் போனாலு மறுபடியு இந்த நரகத்துக்கு வந்தே ஆகணு வேற வழி இல்ல வேற வழி இல்ல
பசங்களுக்கு தா வந்து வரத் த்துக்கே மனசு இல்ல பாத் பசங்க தா நல்லா என்ஜாய் பண்ணாங்க வறத்துக்கே மனசு இல்ல அதுக்குனு நம்ம என்ன அங்கயா வீடு கட்டிக்ன்னு இருக்க முடியும் நம்ளுக் இதுதான்டு எழுதி இருக்கு இங்கதா வந்துதா நம்ப குப்ப கொட்டி ஆவணு ஆஹ் நல்லா இருந்தது நீங்க எங்கேயு போலீங்ளா
இல்ல போன வாரொ எங்க மாமியாரு சைடுல கல்யாணம் அந்த கல்யாண ஃபங்ஷன்க்குதா போயிட்டு வந்த பேய்ட்டு ரெண்டு நாள்ல வந்து ட்ருந்தாங்க ஆ அது கொஞ்சொ அங்க போனா நம்ளுக்கு தா ஃபுட்டு சரிப்பட்டு வரமாட்டேங்குது கொஞ்ச எனக்கோ செட்டாயிருச்சு ஸ்டமக்கு எ பெரிய பையனுக்கு ஒரு ஸ்டொமக் அப்செட்டாயி போயிடுச்சி சேரி அதுக்கப்பறோ அ தெரியல அது அங்க ஜீரக சம்ப ரைசா பச்சரிசியா இல்ல தண்ணி வேற மாரியா இருக் கறதுனாலயா என்ன தெரியல சேரி அதுக்கப்பறம் வந்து ஒரு ஒரு டூ டேஸ் இங்கே ந நம்ம சாப்பாட சாப்ட்ட பிறகு எங்களுக்கு ஓரளவு செட் ஆயிடுச்சு
சேரி
இல்லன்னா பாவோ பையனுக்கும் ஒரே லூஸ் மோஷன் ஆ இருந்தது அவனுக்கு
ஐய்ஐயோ ம்
ஆமா
ஐயோ காலேஜ் போனோம் வேற வேற ந் ந் அந்த மாரி இருந்தா எப்படிங்க காலேஜ் லீவ் தானுங்களா இப் அப்போ
ஆமாமா காலேஜ்லா லீவ் தா இன்னு ஆரம்பிக்லயே இன்னும் ஆரம்பிக்கல ஆமா சின்ன பையன் க்கு வந்து கவுன்சிலிங் மூலமா போடலாம்னு சொல்லி பதிவு பண்ணி வச்சிருக்கே
உம்
இனிமேட்டு தா பாக்கணு என்ன வருது ஏது வருதுன்னு கட் ஆஃப் வந்து ஒரு ஒன்னு சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருக்காரு சேரி அதுக்கு நம்ம போட்டு பாக்கலா அதுல எப்டி வருதுன்னு அப்டின்ட்டு ஒரு இது க்கு போட்டு வச்சிருக்கறே அப்டி இல்லன்னாலு அ இந்த ஸ்கூல என்னமோ தெரில குடுத்துட்றாங்க போல இருக்கு பசங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ்சு டெய்லி மெசேஜ் இல்ல னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கால்ஸ்சு நாங்க இந்த காலேஜ்ல இருந்து பேசுறோ நாங்க இந்த காலேஜ் இருந்து பேசுறோ அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கு நா என்ன தெரியுமா சொல்லிடுவே ஆ அட்மிஷன் போட்டாச்சுங்க வச்சிருங்க அப்டின்னு
இப்ப இந்த கவுன்சிலிங்ல போட்ட ஃபீஸ் கம்மியா ஆகுதுங்களா
ஆமா ஆமா கவர்மெண்ட் ஃபீஸ்சு கம்மிதா ஆமா அது டி எஃப் டி சென்டர் இருக்கு அங்க போய் நம்ம வந்து காசு கட்டணு அதாவது நம்ம நெனைக்கிற குரூப்பு நம்ம நெனைக்கிற காலேஜ் அதுல கெடச்சதுன்னா அந்த சென்டர்ல போய் காசு கட்டணு அதுக்கப்றோ அவங்க சொல்ற டேட் டுக்கு காலேஜீக்கு போணு அந்த மாரி அதுக் அது எனக்கு அது கொஞ்சோ புரியாது தா அப்டியே கொஞ்சோ கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கற அந்த கம்ப்யூட் ட்டர் சென்டர்ஸ்ல போணன்னா அவங்க சொல்லுவாங்க இப்போ பதிவு பண்ணுங்க அப்றோ வரு இந்த மாரி வரும் அப்டின்ட்டு அங்க கொஞ்சோ கைட் பண்ணுவாங்க
ம்
அந்த மாரி பதிவு பண்ணி வச்சிருக்கிறே இப்ப உங்க பைய காலேஜ் எப்டி போயிட்டு
ஆ அவனு அவனு லீவ்ல தா இருக்கிறா சும்மாதா இருக்கா அதுதா சொல்லிட்டு இருக்கே, ஆமா முடிச்சிட்டாரு, கம்ப்யூட்டரு கோர்ஸ்க்குதா சொல்லின்ட்டு இருக்காரு அவங்க அப் பா பேசிக் எதனா போய் கத்துக்கோப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஈவினிங்ல சும்மா இருக்க டைம்ல போயி்ட்டு கத்துட் நல்லது இல்லையா அப்டின்ட்டு டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணனு அது எதனா எக்ஸ்ட்ராவா படிச்சா கொஞ்சோ நல்லது தனே
என்ன குரூப் சொன்னீங்க
படித்து இங்குட்டுதா
வந்து அது நெறையா இருக்குங்க எக்ஸெல் சீட்டு இருக்கு அது ஃடாலி இருக்கு
உம் நா எ போய்க்க பாத்துட்டு வந்தே நானு இங்க பக்கத்துலதா இருக்கு கொஞ்சோ கேவ் அங்க போய் கே கேட்டதுக்கு இந் இந்த குரூப் படிக்கலா அப்டின்னு சொன்னோனே அவுங்களே இவ்ளோ ப் இது மாரி ஒரு இது மாரி குடுக்குறாங்க பேப்பரு இதெல்லா படுத் ச்சா இந்த குரூப்க்கு நல்லது அப்டின்ற மாரி ஒரு இது மாரி இருந்துது பேப்பரு அதுல பாத்தே எஸ் கி யூ எல்லு என்னன்னவோ வருது சீ சீ ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட்டு அப்டின்னு எவ்வளவோ குடுத்துருக்காங்க மொத்தமா நம்ம படிக்கிறதுக்கு இப்ப ஆ காசு கட்னா நம்மளுக்கு வந்து லாபன்ற மாரி சொல்றாங்க அவன் வந்து எல்லாத்தையு சேத்து படிக்கணுமா அப்டின்றா அது சொன்னே ஒன்னு முடிச்சோனதா என்னோடு எடுப்பாங்க நீ அப்டியே கண்டினியூ பண்ண வேண்டியதா தேர்ட் இயர் வரைக் நீ அப்டி கண்டினியூ பண்ண வேண்டியதா ஒவ்வொரு பொருஸ்கோன்னா ஒரு ஒ ஒவ்வொரு மாசோ எடுத்துப்பாங்க இல்லேன்னா ஒன்றரை மாசோ எடுத்துப்பாங்க
ஆமாங்க அது உண்மதா அது எல்லா கூட அப்ப டேட்டா அனலட்டிக்ஸ்சு அதெல்லா வருது அதுக்குல்லா படிக்க படிப்புல வருமான்னு தெரியல எனக்கு
இல்ல இல்ல ப அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறவங்களுக்கு தானா அது தனியா அ அந்த மாரி குடுபா குரூப் எடுக்கறவங்களுக்குன்னு தனியா அந்த பேப்பர் வச்சுருக்காரு இவரு நாங்க போனப்போ அந்த சென்டர்ல இருக்குறவரு அது சொல்றாரு இல்லம்மா நீங்க எடுத்த குரூப்கு இதுதா கரெக்ட் டா இருக்கும் அப்டின்ற மாரி அதுவு எடுத்து படிக்கலா என்னன்னா வந்து அப்டியே ஆப்போசிட்ட இருக்கு அவங்க ப பிக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்ச டைம் எடுக்கு அப்டின்ற மாரி சொன்னாரு சரி ஃபர்ஸ்ட்டு பேசிக்காச்சு போயிட்டு கத்துக்கோப்பா அப்டின்ற மாரிதா நா சொல்லிட்ருக்கே உம் யாரா கூட அஹ் யா யாரா கூட இருந்தா கொஞ்ச நல்லாருக்கு அப்டின்ற மாரி பாக்குறானானு தெரியல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கல கேட்டா அவங்க எல்லா வேற ஏரியால இருக்காங்க அவங்க வந்து பசங்க வந்து இப்ப உடம்பு வளக் தா குறியாருக்காங்க மூளை வளைக்கறத்துல குரியா இல்ல எல்லா ஜிம்முக்கு போறாங்க சரி நீ நீயாச்ச அது போட னாலு அதுவு கேட்க மாட்டறா நம்ம எதுமே எது எ எதுக்குமே ஒத்துழிக்கலனா நம்ம என்ன பண்ணது எல்லாத்துக்கு குடு நம்ம சொல்லி தரோ இதுப்ப அது போன்னு சொல்றோ காசு கட்டுறதுக்கு ரெடியா இருக்கறோ பசங்க பண்ணலன்னா நம்ம என்னா பண்ண முடியு எல்லாருக்குமே ஃரெண்ட்ஷு எதிர்பாத்துன்னு இருக்க முடியாது நம்மளே தனியா போக வேண்டியதா இப்ப வேலைக்குல்லா போனா தனியா தானே போனோம் அப்பவும்னே ஃப்ரன்ஸுங்க கூட வருவாங்களா என்ன
உண்மைதா சொல்லுல அதாவது ஒரு சின்ன ஃபர்ஸ்டா ஒரு கோர்ஸ் படிக்க சொல்லுங்க அது முடிச்ச ஒனே அப்டியே கண்டின்யூ ண்ண சொல்லுவாங்க இப்போ அவனுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் டைப்பிங்லா நல்லா வரணு என் பையனுக்காலா பண்றா ஏ பையனு என்ன கொஞ்ச ஸ்லோவ அற எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாரு நீ என்ன யூஸ் பண்ணாலும் பிளாக் டப் வச்சு யூஸ் பண்னு நீ படிக்கு போது போன பாத்து படிக்காத லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணு அப்பதா எனக்கு வந்து லேப்டாப் டைப்பிங் ஈஸியா வரு
ம்
வந்து வேலக்கு
இப்போ நம்ம படிக்கும் போது வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுக்கணுனாலே ந சொல்லுவாங்க டென்த் லீவ்ல இருக்குபோது நீ கம் கம்புயூட்டர் கோர்ஸ் எடுக்க போறியா அடுத்த வருஷோ ப்ளஸ்ஒன் ப்ளஸ்டூ அப போயிட்டு டைப் ரைட்டிங் கடுத்துக்க அப்பதா உனக்கு கம்யூட்டர் ஹேண்டல் பண்றதுக்கு ஈஸியாருக்கு அப்டிலா சொல்லுவாங்க இப டைஃப் ரைட்டிங்க எங்க இருக்குன்னே தெரிங்லங்க இன்ஸ்டியுட் க காணாம போன மாரி ஆயிடுச்சு அந்த அ அந்த மாரி ஆயிடுச்சு இப்ப பசங்க அஹ்
இருக்கு இருக்கு டைஃப் ரைட்டிங்கே இருக்கு
ஆ அ ஆனா அந் ஆனா மொதல் மாதிரி எங்கங்க இருக்கு ஆ இப்ப ப பசங்க அன்னைக்கி நானு அந்த சென்டருக்கு போயிட்டு பாத்தன்ப்பா அன்னைக்கு சென்டரு போய் பாத்தப்போ பசங்க அ கம்ப்யூட்டர்ல அடிக்கிறப் போ பாத்தா எ எ ஒரு என்ன சொல்றது இப்பதா அவுங்கொ கம்ப்யூட்டர்லயே உக்காந்து டைப் பண்ற மாரி பண்றாங்க எல்லா வெரலுமே யூஸே பண்ண மாட்றாங்க அது என்னோவோ எ ஏனோ தானோன் ஒரே ஒரு வெரல வச்சுட்டு டட்டட்டன்னு அடிக்கிறாங்கல்லை ஆனா வந்து என்ன சொல்றது து ஒரு இதுவே இல்ல ஃப்ராஃப்பர் இதுவே இல்ல நம்மளுக்கே சாடிஷ் பேஷன் இல்ல ஏதோ கத் துக்கறாங்க அப்டின்ற மாரிதா இருக்கு அது சொல்றே மொதல்லா நம்ம வந்து கம்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுன்றது துக்காகவே டைஃப் ரைட்டிங் போயி ட்ருந்தோ இப்ப அந்த மா தி இல்ல அப்டின்னு சொல்றே
வீட்ல உங்க மாமிலா நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க பா எல்லா நல்லாதா இருக்காங்க
இல்ல வயசானவங்க இருந்தா கொஞ்சொ ப்ராப்ளமா இருக்
ஆஹ் நல்லாதா இருக்காங்க என்னனா வ வயசானாவது ஒவ்வொரு டைம்ல இருக்க ஒடம்பு ஒரு டைம்ல இருக்கா நம்புளுக்கே இப்ப அந்த மாதிரி தா இருக்கு நெலம
ஆ ஆமா நம்ம டாக்டர்ங்க கிட்ட போனாலே டாக்ட்ரு என்ன சொல்றாரு வெல்கம் டூ ஓல்டு ஏஜ் அப்டின்றாரு
ம்ஹு அந்த மார்தா இருக்கு இருந்தாலு பரவால்ல நம் நம்பள விட கம்பேர் பண்ணா அவுங்க பரவாலன்னு தோணுது ச் இப்ப அந்த ஏஜ்க்கு அவங்க பரவால இந்த வலியெலா தாங்கிட்டே இருக்காங்க அவ அவுங்க ஏஜ்க்கு து நம்ம வரம்போது எப்டி இருக் ப்போதுங் நம்மள்க்கே தெரிலயே நம்ம பசங்க நம்பள எங்க திட்றாங்ளோ
உம் உம்
ச்சா பயமாகுது
அதா ஒன்னு இருக் காது அஹ் கொஞ்ச அஹ் கொஞ்சோ இது பண்ணிருக்கே அது உண்ம தானேக்கா வயசு அதனாலே வந்து இன்டேக் வந்து கம்மி ஆயிடு
ஆஹ் தூப்பமு தூக்கமு கம்மி ஆய்டுச்சு
டாக்டர்ஸ்ஸ பாத்தீங்னா சப்ளிமெண்ட்டு கேளுங்க அவ்ங்க சாப்ட மாட்டேன்றாங்க லிக்விடு ஐட்டமா எதாவ்து குடுக் கலாமா அந்த மாரி கேட் டு அவ்ங்களுக்கு குடுங்க எங்க மாமிலா கொஞ்ச சாப்புட்றாங்க அது வரைக்கு ஓகே பரவால்ல உம் அப்றோ ஒங்க பையன கேட்டதா சொ சொல்லுங்க
ஆஹ் செரி செரி
நீங்க ஒரு நாளு நானு பேசியாவனு வந்ததுக்கு இந்த மாரி கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்றே ஓகே வா ஆஹ் செரிங்கங்க உம்